ஹலோ கேக்குதுப்பா வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேம்மா ஏய் உங்க சிஸ்டர் மேரேஜ் தான உங்க சிஸ்டருக்கு மேரேஜா என்ன
இல்ல ஏய
இல்ல இல்ல கேள்விப்பட்ட சரி நம்ம பார்லருக்கு வருவீங்க பாப்பாக்கு இந்த பிரைடல் மேக்கப் க்ளா கேட்க வருவீங்கன்னு நெனச்ச
அப்டியா நீங்க பார்லர் வச்சிருக்கீங்களோ
பாத்திங்களா மறந்துட்டீங்க அப்போ
ஆமா ஆ
ஆமா பார்லர் வச்சிருக்கோ பா பிரரைடல் மேக்கப் மெஹந்தி அஹ் அப்பற அந்த பொண்ணுக்கு வந்து சேரீ ட்ராப்பிங் ஹேர் ஸ்டைல் பண்ணி குடுப்போ
எல்லா பண்றீங்கன
ஆமா அதா ரொம்ப எதிர்பாத்த நீங்க வேற எங்கேயு நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா
இல்ல இன்னு பண்ணல சிஸ்டர்க் லையன்ஸ் பாத்துட்டு தா இருக்கறாங்க
ஆ
இன்னு பிக்ஸ் பண்ணல அலையன்ஸ் பாத்துக்கிட்டு தா இருக்காங்க இன்னும் அடுத்த ஆனா நெக்ஸ்ட் மந்த் எங்க அன்னிக்கு வந்து வளகாப்பு
ஏ சூப்பர் சூப்பர்
வலகாப்புனால அதுக்கு மேக்கப்பு சாரீ டாப்பிங் எல்லாமே பண்ணனு
ஆ ஓகே ஓகே ஜடை அலங்காரமும் பண்ணுவோ நாங்க
ஆ அப்படியா
ஆமா மா ஆ அங்க மேக்சிமம் கல்யாண புடவயே தா கட்டிப்பாங்கன் நனைக்கிறே
ஆமா அது கல்யாண புடவ தா கட்டணு ஏன்னா மேரேஜ்கே நாங்க வந்து ப்ரீ ஃபீலிடிங் தா எடுத்தோ சாரிக்கு
ம் ம்
அது அப்டியே இருக்குமா என்னங்கிறது தெரியல
இல்ல இருக்காது இருக்காது ஏன்னா அவுங்க ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் வந்து அவங்க கட்டியிருந்திருப்பாங்க அதுக்கப்புறோ வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இல்லைன்னா அப்புறோ அதுக்கப்புறோ நம்ம இந்தநம்ம கோவில் குலதெய்வ கோவிலுகுல்லா போயிட்டு வருவாங்க இல்லையா
ஆமா ஆமா
அதுரே வந்து அவுங்க முகூர்த்தப்பட்டு தா கட்டியிருந்திருப்பாங்க
ஆமா அதுக்கு தா கட்டியிருந்தாங்க
நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு வேள நீங்க அது அ ப்ரீப்ளீட்டிங் குடுக்கணுன்னு நனைச்சீங்கன்னா ஒன்ஸ் வந்து ட்ரைவாஷ் குடுத்து வாங்கிருங்க
ஓ ட்ரை வா